உஹம் என்ன பண்றேன்
ஆஹ் இப்பதான் சாப்பிட்டு முட்டுட்டு உட்காந்துருக்கு
உம் டின்னராரா
ஆமாடின சக்கமாக சாப்பிட்டேன் ஆமா ந அவட தயத்துல இருக்கேன்
பரவாயில்ையே உம் சீக்கிரம் சாப்பிட்டா பசிக்காதா
கண்டிப்பா பாா திருப்பி நான்ட்டு சாப்பட்டுப்பன்
இது ரைடா உனுக்கு
என்ன பண்றது சொல்லு
என்ன வெயிட் ஏறம் எப்படி
இப்ப வந்து டிஃபன் மாதிரி சாப்பிட்டேன் நைட்டு வந்து புஃபுல்லா சாப்பிடுவே
ஓகே ஓகே உஹம்
உம்
இது நல்லா இருக்கேன் புதுடைட்ஆயிட்ட நமா ஜமா நா கால பண்ண
உம் செரி செரி
இப்ப எனக்கு பட்டே வருது நெக்ஸ் வீக் சரி ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்லானு இருக்கேன்
உம் கண்டிப்பா பண்ணு என்ன பிளான்
கேக்குறே
உம் என்ன பண்றது ஆ
என்ன பண்ணலாம் சொல்லு
அப்பதான் நீ கேக் வந்து வெட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு போய்ட்டு பாருங்க விட ஏதோ திருட வந்துட்டா வர்ல
உஹம் நீ கூட தானே இருப்பா என் ஹஸ்பண்ட் எப்படி சர்ப்ரைஸ் பண்ணும்னு தெரியல
ஓ ஆமா கூலவே இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரைஸ் பண்றது நீ முன்னாடியே வந்து கேக்லாம் எங்க வச்சடு
உஹம்
நைட்டு வந்து ரெஸ்ட் ரூம் போற மாதிரி போயிட்டு கேடக்கு
ஃபிர்ஜு தொறந்து பாப்பாரு வந்த உடனே பாப்பரு செஞ்சலாம் அ கேக இருக்கமா எல்லாம் நோண்டுவான் நந்து
அப்படியா எங்க அப்பா கூட அப்படிதான் பண்ணுவாரு எல்லாருக்கும் அந்த வியாதியா
ஜென்ஸ்கக்கு எல்லாக்குமே அந்த வியாதி ஆயிட்டேன் வந்து எல்லாமே பாப்பாரு ஏதாச்ச எக்ஸ் எஸ்டா ஐட்டம் எல்லாம் கேப்பாரு இது என்னாது யார் கொண்டு வந்தாங்க ஆஹ எல்லா வந்த் வந்த ஒண்ண ஃப்ரெஷ் கூட ஆக மாட்டாரு இதெல்லா ஆஹ இந்த மாரியெல்லா ஆகு
ஆஹ ஆ மு மு எங்க அப்பா வந்து ஸ்மெல் ஸ்மெல் சச்சே கண்டு புடுச்சுருவவாங்க எங்க அப்பா
ஹ அப்டியா
உம் நானு எங்க அம்மா ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஆடர் பண்ணியா சாப்டுப்போ சாப்புட்டு குப்ப எல்லா போட்டுருவோம் பட் வந்த உன்னே ஸ்மெல் வந்துரு உங்களுக்கு கண்டுபுடிச்சிருவாரு
பரவாலயே ஸ்மெல்லிங்க சென்ஸ் நல்லா இருக்கு
ஹா அத ஸ்மல் பண்ணி என்ன என்ன சாப்டிங்க அப்டின்னு நாங்க மாத்திருவோம்
இவுங்கலா போலீஸ்ல சேந்திருக்கணு உம் சரி சொன்னு என்ன சர்பரைஸ் இப்ப நான் சீரியஸா யோசி
சொல்லுவாங்க பக்கத்திலே இருந்தான் என்ன பண்னனு
நீ என்ன பண்ணு பக்கத்து வீட் இல்ல போது பக்கத்து வீட்டுல குடுத்து வச்சுரு
இல்ல ஆமா பக்கத்து வீட்டுலதான் எங்க ஆண்டி இருக்காங்க
ம் அவங்கிட்ட குடுத்து வச்சுரு எப்பிடி வாங்குவானோ
என்ன ஹு இல்ல இல்ல அங்க அ அந்த வீட்டுலதான் டெக்ரேசனலா பண்ணுனானு நினப்பேங்க
உம் நீ வேணா பண்ணு நல்லா ஐடியாவா இருக்கு
ஆமா
நல்ல ரெண்ட்லியான கேரக்டரா அவங்க
ஆமா ஆமா ஏன் அம்மோட தங்கச்சி சின்ன தங்கச்சி லூஸ்தா உம் பக்கதுதா அது
ம் பெரிய தங்கச்சியோட பெரிய தங்கச்சி பையன்தான உ ஹஸ் அடடா ம் ஒரே ஃபேமிலிக்குள்ளேயே செட்டாயிட்டீங்களா நீ
ஆமா ஆமா இது வந்து சின்ன தங்கச்சி ஒரே அபார்ட்மெண்ட்ல பக்கத்து வீடுதா சோ அங்க ஆமா ஆமா அதா பண்ணோ ஏதோ ஐடியா பண்ணி இவன அங்க கூப்ட்டு போனோ
ஆமா என்ன சொல்லி கூப்டுட்டு போவே
த்தாங்கனு தெரிஞ்சிரு அவனுக்கு ம் ஹும் இல்ல தெரிஞ்சிரு அவனுக்கு டூ இயர்ஸ் நா அப்டிதான சர்ப்ரைஸ் பன்
ம் அப்டியா மாமாமாமா சொல்லிருக் ஏ ஷர்ட் எல்லாம் வாங்கி் குடுத்தியே ம் ம் அது வேற நீ வாங்கி குடுத்த உடனே போட்டுட்டு வன்ட்டானே ப்ளு கலர் ஷர்ட்தான அது
ப்ளூ கலர் ஷர்ட்
ஆமா மேச்சிங் மேச்சிங்கதான போடுவீங்க நீங்கதா
ஆ லாஸ்ட் இயருக்கு முன்னாடி இயர் அது
ஓ லாஸ்ட் இயர் வந்து கேக் வாங்கிட்டு போனியா
கேக் அப்போ நா போல எனக்கு இது என்ன கூப்பிட்டு போல அப்ப மேரேஜ் டைம்ல அப்போ அப்ப என்ன கூப்ட்டு போல வேணா இங்கதா எடுத்துட்டு போனாங்க கேக் எடுத்து போனாங்க டு டு இயர்ஸா நாதா குடுத்தே கேக் இந்த வாட்டி அதான் பிளான் பண்ணா பக்கத்து வீட்லதா டெக்கரேட் பண்ணோ
ம் என்னதா நீ வந்து சர்பரைஸ் பண்ணாலு தெரிஞ்சுதா அவளுக்கு எதாச்சு அவந்தா இவன்றத உன் திருட்டு முழிலயே கண்டுபிடிச்சிடுவாங்க போலயே
பாக்கலா இந்த டெக்கரேஷன் கிட்லா ஆன்ல ஆன்லைன்ல ல்லா வாங்கனுன்னு நெனைக்கிறே இல்ல
உம் ஆமா ஆமா
ஆன்லைன்ல தான் வாங்குனோ இப்ப வெளிய யாரையுமே கூப்டு போமாட்டாங்க ஷாப்பிங்க்கு ஏ
ஆமா கட கத்தணும்
என்னதான் போதும்னா இப்ப அந்த பார்சலையும் மது வந்துச்சின்னா அவ்லவ்தான்
ஆஹ் கரட்டா சொன்ன இப் டி தான் நெறைய வாட்டி நடக்கும் என் அண்ணனுக்கு தெரியாம ஆடர் பண்ணிறுவாங்க ஆ கரட்டா ஆடர் பண்றப்ப அவன் முழிச்சுடுவான் அப்றம் என்ன பண் பார்செட்டுலாம் வாங்கிட்டு ஸ்டெப்ஸ் கிட்ட போயிட்டு மறச்சி வச்சிடும் டெரஸ்ல போய் மோட்டார் போட்ற மாரி போயிட்டு வாங்கிடுவெ
ம் இன்னன்ன பண்ண வேண்டியதா இருக்கு பாரு ம் நம்ம காசுல ஆஹ் நம்ம காசுல வாங்றோம் பாத்தா இவளக்காக ஆ பயப்படுறதுக்காக
ஆமா எங்க அம்மா கூட இப்ப ரின் ஈஸி சேர் மாரி வாங்குனாங்க
உஹம் உஹம்
அவங்க காஸ்ல தான் வாங்கினாங்க அது கூட வந்து நோண்டி நோண்டி கேளுவிங்க வேற அத பாத்துட்டு எங்க அப்பாக்கு ஒரே வயிதெரிச்சலா ஆயிச்சி அவகிட்ட சொல்லாம வாங்கிட்டாங்கன்னா அவங்க அவர சேக்கவே இல்லயா எதுலயும்
ம் இல்ல ஒன்னா வாங்கி தரணும் வாங்கி தர்லன்னா நாங்க வாங்குவோம் அதுலயும் என்ன இஷயூ ம்
உம் உம் வாங்கி தரது முடிலயா ஆ வாங்குனாலும் ஏதாச்சி சொல்லிட்டு குற ம் அவரு கூட ஒரு சேர் வச்சிருக்காரு ஆனா அவரு சேர் வந்து யாரயும் எடுக்க விட மாட்டாரு அவரோ அம்மா கூட எடுக்க கூடாது அடிச்சாரு அந்த மாரியவுரு இதுக்கு முன்னாடி வேற ஒரு சேர் வச்சிருந்தாரா அந்த சேர் வந்து என்ண்ண தூக்கி போட்டு உடச்சிட்டான் சரியான ஃபன்னாருக்கு அதுக்கு வேற காசு கேட்டுட்டு இருந்தாரு எங்கப் ப்ப
கால்ல போய் நைட்ல தானே வருவாங்க உங்கப்பா
ஆமா காலையிலதான் என்னம்ம ஹா
ஆஹ் அப்ப சும்மாதானே இருப்பாங்க ச்சரு
ஆமா சும்மதான் இருப்பா அதுல வந்து நடுல வேற எச்சிடுவாங்களா ஹாலுக்கு ஏன்னா போயிட்டு வரபோது கால எடுத்து ஸ்சபா அத அவனுக்கு வந்து சம் சில டைம்ஸ் டென்சனா இருந்தனா தூக்கி போட்டு உடச்சுட்டான் ஏதாச்சும் லோ குவாலிட்டியா வாங்கிரு அததான் உடைஞ்சிடுச்சு
உம் அதான் பிளாஸ்டிக் சேரா அது
ஆஹ் பிளாஸ்
நீயா
அதுக்கட்டி இப்பரீசன்டா வேற சேர் வாங்கினே க அது கொஞ்சோ வந்து திக்கான பிளாஸ்டிக்கா இருக்கு இந்தநட உஷார் ஆயிட்டாரு உம்
ஆஹ் செரி அதான் இதான் பிளான்
உம் ஆமா டேக்ரேட்லாம் நீ கசின்சுஸ் வச்சு நீீ டேக்ரேட் பண்ணிப்ப கேக் வேற எதாச்சு டிரஸ் ஏதாச்சும் வாங்குறியாவே
டிரெஸ்சு ஆமா ஹ் லாஸ்ட் டைம் சில்வர் ரிங் குடுத்தே ஹுஉம் இந்த வாட்டி பக்னும் பிரேஸ்லேட் எதாச்சும் தர்ருனா சில்வர் பிரேஸ்லெட்
உம் இப்ப வந்து சில்வரே எவ்ளோ ரேட் டா இருக்குது
ஆமா ஆமா
ஆஹ் ரீசன்டா வ வந்து வாங்கிருந்தாங்க ஒரு பௌர் மந்த்ஸ் முன்னாடி எனக்கு சில்வர் தேன் மாதிரி வாங்கி கொட் அது வாங்கிட்டு அது வந்து டூ தௌசண் என்னமோ போல
அப்பா எத்தன கிராம் அது
கம்மி கிராம் தான் அது ரெண்டா தெரியில எனக்கு அந்த கிராம் கணக்கெல்லாம் எனக்கு தெரியாது வாங்கி கொடுத்தாங்கன்னா வாங்கி வச்சுட்டேன் ஆ கொஞ்ச கொஞ்ச திக்கா இருக் கஹா ரொம்ப மெலிசா இல்ல ரொம்ப குண்டாவு இல்ல ஒரு டாலர் மாரி போட்டு வாங்கிருந்தாங்க ஆமா ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி அது நான் யூஸே பண்ணல அப்டியே வச்சிருக்கே அது என்னமோ புதுசா வாங்குனாங்களா எனக்கு யூஸ் பண்றதுக் மனசுல அவங்க வாங்கினாங்க அவங்க ஆசைக்கு
உம் அது இல்ல சில்வர் போட்டா நல்லதுதான் நம்ம ஹீட் நம்ம பாடியில இருக்கிற ஹீட்லாம் அது அப்சர்வ் பண்ணும் ஆமா செரி ஆமா அப்ஸர் பண்ணிருந்தா அது பிளாக் உம் செரி போட்டுக்கோ அதாவதுதான் சில்வர் நான் வந்து சில்வர் ரிங்குதாமா போட்டிருப்பே
ஆமா ஆமா நான் பாத்துஇருக்கேனே காலேஜ் டைம்ல இருந்து பாத்துட்டுருக்கே
செட் ஆகாது எனக்கு ஆஹ் இச்சிங்காய் இருக்கும் ஆமா பேமாதிரி இருக்கும் இச்சிங்காய் ஆ
ஆமா அது வெற குத்தும் சம்டைம்ஸ் ஒழுங்கா படுக்கலனா குத்திட்டே இரு
ஆமா ஆமா அது வேற
எல்லாம் போட்டு
ஆஹ் சின்ன வயல எல்லாருமே போடுவாங்க நான் அது வந்து அப்ப வந்து ஆசையா இருக்கு அது போடுறதுக்கு சின்ன வயசுல ஆமா ஆமா இப்பல்லாம் பிடிக்காது அது என் கல்யாணத்துல போட்டாங்கள கொ அப்டியே பீரோலதான் இருக்கு ஃபங்ஷன்ல கூட போடுறது இல்ல நான எல்லாம் கேட்பாங்க ஏன் போடல ஏன் போடலனு
ஹம் அவங்களுக்கு என்னவா இந்த ரிலேட்டிவ்ஸ் தான் ரொம்போ
நீ அது பொடல என் இது போடலனு
ம் ஆமா ஆமா நம்ம சந்தோஷமா இருந்தா அவங்களுக்கு பிடிக்கா பிடிக்காது ம் சரி பாரு நீ ஏதாச்சும் வேற ஏதாச்சும் கிஃப்ட் வாங்க பாரு
அதான் சில்வர் சில்வர் வாங்கணும் அப்டில்லன்னா கேக்கு ஆமா கேக்கே வேற டூதோஸண்ட் போடுதசு டூ தௌசண்ட் டூஃபைவ் பெரிய ஃபேமிலியில இது ஒரு டூ கேஜி வாங்குற மாரி இருக்கு இருக்க இருக்கும் டூ டூ தௌசண்ட் டூபைவ் அந்த கேக் சரி பாக்குறேன் நான் டிஸ்கஸ் அம் கசின்ஸ் கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணி பாக்குறேன்
இருக்காங்களா காலேஜ்லாம் முடிச்சுட்டாங்களா அவங்க
முடிச்சுட்டாங்களே
ம் செரி செரி
பாக்கறேன் செரி நீ பாரு உன்வேலய டிஸ்ட பயட்டே நிக்கிறாங்க
ஆ சாச்சா இல்ல இல்ல நானே சும்மாதான் இருந்தேன் ஆ பேசியே ரொம்ப நாள ஆச்சல நம்ம ம் சரி பாரு
ம் செரி ஓகே பாய் பாய்